ஆ சொல்லுங் சிஸ்டர்
ம் அப்டி தொடர்ந்து அந்த கான்வர்சேஷன் முஞ்சிச்சே உஹ் ஹ் கட்டாடோட
ம்
அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சா மாரி இருக்குல்ல நைட்டுக்கு என்ன டின்னரா
ஆமா சிஸ்டர்
ஆ
கிளியரா கேக்ல
இட்லி தோச
ம்
அது ஏதா பண்ண வேண்டியத அவருக்கு இட்லி தா மேக்சிமம் புடிக்கு
ம்
இட்லியே சாப்ட்றது நைட்ல தோச சாப்ட செரிக்க மாட்டிகிதுன்றாரு
ஆ
வந்தா இட்லிம்பாரு தோசைக்கு பதிலா இட்லி ஊத்தனு காலைல மட்டுந்தா தோச
ம்
வெரைட்டியா எதா பண்லானு பாத்தாலு இத வச்சுனு எது பண்ண முடிய மாட்டிங்து
என்னான்றா அதா ரொம்ப நேரோ தூங்குவாங்கல
எங்க தூங்கறா அங்க பாருங்க ரொம்ப நேர முழிச்சுனு தா இருக்றாங்க
நைட்ல தூங்குறாங்ளா
அவ்ளு தூங்கமாட்டேங்றா அவுங்கப்பாவையு தூங்க உடமாட்து நைட்லதா எதோ கொஞ்சோ தூங்குது
ஆ ஹ
ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ கழிச்சுதா எழுந்ரிக்குது பகல்லா சுத்தமா தூங்க மாட்டிங்து நானு மூணு மணில இருந்து ட்ரை பண்றே தூங்கவைக்க தூங்கவே மாட்டிங்து
வயிறு நனை நெறையுதா இல்லயா
வயிறெலா நெறஞ்சிச்சு அது அது வெள்ளாற இதுலயேதா இருக்து கவுந்தடுச்சி படுத்துனு
மூணு மாசத்துலயே கவுந்துட்டாங்களா மழ வருதா என்னனு தெர்ல
நீங்க ட்ராவெல்லா பண்ணிருக்கிங்ளா
புரில
ட்ரவெல்லா நெறையா பண்ணிருக்கிங்ளா
அப்டில்லா ஒண்ணு பண்ல கோவில் தா டிராவெல்னா மத்தபடி வெளியா ஊட்டி கொடைக்கானல் நோ
உம் ஐய்யய்யோ நா போயிருக்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணப்ப போயிருக்கே எல்லா டூர்குலா போயிருக்க ஆபிஸ்லயே வந்து கேட்டுருந்தனாலே
ஆஹ் ஆபீஸ்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு கேக்க வேண்டிதான
அதனா நா இப்போ இப்ப அது மாரி கெடையாதுல்ல கொரோனா டைம்லதா குடுத்தாங்க சிஸ்டர்
ம்
லியாருந்துச்சி வீட்லே உக்காந்துன்னு ஒர்க் பண்ணிட்ருந்தோ அப்றோம அவ்ங்ளே பாப்போமா வேலயே செய்ய மாட்டோம் போய் போய் படுத்து துங்கிடுவோ
உம்
அது ஒர்க்கும் கம்மியா வருமா வேற வரப்ப பண்ணுங்க இதுலே எவ்ளோ நேரம் உக்காந்து மூஞ்ச பாத்து பாத்துனே மு சும்மாவே அங்க இருந்த தூக்க வரும் ஒர்க் பண்றப்பயே இதே வீடு வேற போ போய்ட்டாங்களா வீட்டுல செட் பண்ணி வெச்சிட்டு போய்டாங்க ஐயோ செம ஜாலியா இருந்துச்சு அத லாகின்னு குரூப்ல லாகின்ன போட்டு போட்டு எஸ்கேப் ஆயி ஓடிடுவே எங்கயாச்சும் சுத்தினுட ஜாலியா எதாவது பம்ப்பு தண்ணியில போய் குளிச்சிட்டு ஜாலியா சுத்தினிருண்டு அப்பறந் தா வருவே து குரூப்ல லாகின்ல போட்டு லாகின்ல இருக்கோம்ன்னு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ தா இருப்போம் ஆமா ஆற அஞ்சு நிமிஷோ இருப்போம் சிஸ்டத்த லாகின்லே வச்சுட்டு அப்டியே போய் படுத்துருவோ
ஜாலி வாழ்க்க தா கொரோனா வாழ்க்க ஹ்
கொஞ்ச நாளைக்கி
சும்மாவே வேலல அந்த வேல்லல்ல நானு ரொம்போ வர்ஷமா இருந்தோம அதனால அது நல்லா என்ஜாய் பண்ட்டோ
ம்
எதுமே ல்லா எல்லா பசங்கல்லா நீன்னுட்டாங்க எங்க ப்ரெண்ட்ஸெல்லா அதுவு முன்னு மேரி ஒர்க்கு இல் லங்க ஒர்க்கே வாங்கறது இல்லையா அவுங்க ப்ராஜெக்ட்டே அப்டியே கம்பெனியே டல்லா போயிருச்சு அப்போ நாங்க இருக்கும்போதெல்லா நானூறு ஐநூறு பேரு இருப்போ ஒரு டீமுக்கே அம்பது அருவது பேரு இருப்போ எ சிப்ட்டு இதெல்லாம் சேத்து ஒரு டீமுக்கு ஐம்பது அறுபது பெருன்ன நாலஞ்சா பத்து டீமுகிட்
இப்ப அங்கற்ந்து லாங்கா வந்துட்டீங்களா அங்கேதா இருக்கீங்களா
இல்ஷ அங்க கம்பெனி கிட்ட தா வீடு இருக்கு
ம்ஹும்
அ ஒர்க்கு இப்ப டல் ஆயிச்சி பத்தாது பாப்பா வேரல்ல போய் கேட்டமா அது அஞ்சு மாசோ இருக்கும்போது போய் கேட்ட வேகன்சி இல்ல அத் துவும் அப்டி வந்தவோனே லீவும் தர முடியாதுமட்டாங்க
ம்ஹும்
ஏனா ஒன் இயர் ஆனாதாகா மெட்டர்னிட்டி லீவு கெடைக்கு சிக்ஸ் மந்த் லீவு சிக்ஸ் மந்த் சேல்ரி தருவோ நீ இப்ப வந்து கேட்ட ஒடனே நாலு மாசத்துல லீவுலா தர முடியாது. பாக்கணு ஒன் இயர் ஆனதுக்கப்றோ வாங்கன்ட்டாங்க
இந்த மாரி காரணதுக்கு அப்றோ எங்க விட்டு போனோ
ம் என்ன பண்றதுக்குனே தெர்ல அது ஒரு எயிட் அவர்ஸ் ஒர்க் அந்த இதா பாக்கணு
ம்
பெய்ட்டு வரலாமா
யாரு
தாத்தா பாட்டி
ஆமா தனியா இருப்பீங்க இப்ப நீங்க
ம்
ஒங்க ஃபேமிலிய நீங்க பாக்கணு லாங்கா கேக்குது எல்லா
லாங்கா கேக்குது
புரில
ம் இப்பதா கேக்து
ம் கொரலு லாங்கா கேக்குதுன்றீங்ளா இந்த ஃபோன் கொஞ்சோ ப்ராப்ளமா இருக்கு என்ன பண்றதுன் தெர்ல
அப்டியா
நீங்க ஒரே ஒரு பசங்களா ரெண்டு பசங்கள சிஸ்டர்
ஒன்னுதா ஒன்னு வய்த்துல இருக்காங்க.
கன்சீவா இருக்கீங்ளா? சமாளிக்கிறிங்
சமாளிச்சுதா ஆகணு என்ன பண்றது ஃபுட்டு ப்ரிஃப்பர் பண்ணிக் அவரையு பாத்துக்கிட்டு
சரி
படுத்துல்லா இருக்க முடியாது
எத்துன மந்த் சிஸ்டர்
நாலு மந்த் ஃபோர்
ஒம்பது மந்த்தா ம் ம் எங் ஓரங்கத்தி கூட ஃபைவ் மந்த்து ஆ அந்த பிள்ளைக்கு த்ரீ ம த்ரீ இயர்ஸ்ல ஒரு பாப்பா இருக்கு தா ரெண்டாவ்து கன்சீவ்வா இருக்காங்க ஃபைவ் மந்த் ஆவுது
ஒரு இஷ்யூ சொல்லியிருக்காங்க இந்த இஷ்யூதா கொஞ்சோ பயமாரு க்கு
இல்ல
அதா என்னா பண்ணலானு யோசிக்கிறோ
உங்களுக்கு க்லஸ்ட்டு நார்மலா
ஆப்ரேஷன்
ம் அப்ப ரெண்டாவ்தா தா பொற்ந்தோ ஆலு
ம்
அவுங்ளுக்குமே ஆப்ரேஷுன் தா ஃபஸ்ட்டு பெமி ரெண்டாதுமே ஆப்ரேஷுன் தா பன்னுவாங்க ம் எதோ கடவுள் சுத்தொன் சொல்வேன்டா அது மேரி தா எனக்கு செ மேர்மல் கால் பத் தெரியு சும்மாரு
ஆமா
எல்லா உனுக் நார்மல் பொறந்துச்சா உனுக் நார்மல் பொறந்துச்சா கேகறாங் அ பட்ட கஷ்டொ எனுக்குதானா
பாப்போ ஒம்பொது மாஸ்தில்யு மூமண்ட் இல்ல
அ அ ம் ம்
சேரி இருக்குட்டு நமக்கு வாச்சது அவளோதா
ம்
ப்ப நாளக் நாளக்கி எனக்கு பிரியாணி செஞ்சி குடு
ம்
கொண்டு வராத எனக்கு வேண்டா கீர
என்னா
பிரியா செய்யலா பிரச்சன இல்ல ஏதாச்சு மூக்கட்ல போட்டு கூட செஞ்சுரு ல்லா பட் வந்து டெய்லி சாப்ட்டா ஒடம்மு சூடாகாதா தாய் போட்டு இன்னிக்கி ஏதாச்சு வேற எதனா போட்டு கூட செய்லா எனக் கொரு ப்ரச்சன இல்ல ஒரு ஆஃப்னவர் நிக்க போற
ஆமா ஆமா
கூடாய்டு அது ஒன்னு தா
உம் டே நெஷ்டு கால்ல பாக்லா
ஆவ ஆய்டுச்சா